ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க ரொம்ப நாளா ஃபோனயே காணோ
ஆ கொஞ்ச பிஸியா இருந்த அதா போன் எதுவும் அட்டன் பண்ணல அப்பற வெளில வேற போயிருந்தங்களா கேரளாலா போயிட்டு வந்திருந்தோ ட்ரிப்புக்கு சரி ஆ ஆமாங்க கேரளா கொலதெய்வங் கோயில் அங்கதா இருக்கு அங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தோ அதனால தா எடுக்க முல்ல உங்க ஃபோன
சரி சரிங்க நா அதுதா நீங்க போன் எடுக்காதங்காட்டிக்கு பிஸியா இருக்காங்க போல அப்டின்ட்டு கொழந்தைங்களுக்கும் இப்ப லீவ் விட்டங்காட்டிக்கும் பிஸியா இருப்பாங்க போலன்ட்டு விட்டுட்டங்க இப்ப எடுப்பீங்களா இல்லையானு ஒரு டவுட்டோடதா கூப்பிட்ட பரவாயில்ல எடுத்துட்டீங்க
ஆஹ் வந்துட்டங்க வந்து வந்து வீட்டுக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு முந்தாநேத்து நைட்டு தா வந்தோங்களா சரி ஒரு டூடே கழிச்சிட்டு எல்லாதுட்டி பேசிக்கலா கொஞ்ச வீட்லயு வேல இருக்கு ரெண்டாவது கொண்டு போன திங்ஸ் எல்லாமே இருக்கு அது எல்லாமே வந்துட்டு துவைக்கணு குடிக்கணு அதனாலயே எதுவுமே கூப்புட்ல கால் பண்ணல நானு
என்னதா டூர் போய் ஒரு வாரம் வந்தாலு வீட்டுக்கு வந்தோம்னா பழய பிரகார ரூட் அப்டின்னு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு
ஆ இருக்க தானங்க செய்யு
உம் அங்க கூ எடுத்துட்டு போனா துணி கினின்னு
ஏங்க ஒரே ஒரு விஷய நானு கேரளா போயிருந்த அங்க வந்துட்டு இந்த வெட்டிங் வந்து நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கங்க வெளிய இருந்துட்டு நல்ல ஒரு ஏரியா தா சூப்பரா இருக்கும் ஆனா ம சரிங்க அங்க பண்றவங்கல்லாருமே இங்க தமிழ்நாட்டுலருந்து போனவங்கல்லா கொஞ்ச பேரு அங்க டூரிஸ்ட் பிளேஸா இருக்கங்காட்டி‌ அங்க வந்து நெறைய பண்ணிட்டிருந்தாங்க அதுக்காக அவ்ளோ செலவு பண்ணி எடுத்துட்டிருக்காங்க இதுக்காக லோன் போட்டு கூட செய்வாங்க போல இருக்கு
கண்டிப்பாங்க எப்டின்னா ஒவ்வொருத்த பாத்துட்டே அவங்க செஞ்சுட்டாங்க நம்ம செய்யலனா எப்டி அப்டின்னு கடன் வாங்கியாவது செய்யணு அவங்களுக்கு அதெல்லா தேவைங்களா இப்போ
நெறைய பேர்த்துக்கு அத பத்துன்னா ஐ
சுத்தமா இருக்குறதுக்கு ஒரு அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து கல்யாணத்துல ஃபோட்டோ எடுத்து சொந்தக்காரங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சா போது அதுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னனு தனியா போய் அவ்ளோ காசு செலவு வண்டி செலவு நம்ம இங்க இருந்து கடன் வாங்கிட்டு போயி அந்த கடன கட்டிட்டு இருக்கணு அதெல்லா தேவைங்களா
யாரு சொன்னா கேக்குறாங்க கொஞ்ச கூட ஒரு ஐடியா இல்ல இதோட கல்யாணத்தோட அவங்கலோட லைஃப் முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரில கல்யாணத்துக்கு அப்பறதா அவங்களோட லைஃப்பே ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா அந்த பொண்ணு
தா ஸ்டார்ட் ஆகுது
ஆமா கடன்ல தா ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா அந்த பொண்ணு அடுத்து டெலிவரி இருக்கும் குழந்தங்க பொறக்கு படிக்க வைக்கணு ஏகப்பட்ட செலவு இருக்கு சோ இதெல்லா எதுவுமே அவங்க மைண்ட்ல எடுத்துக்கிறது இல்ல அதென்ன வருஷத்துல
அங்க வாங்குன கடனே கட்டணு இல்லைங்களா
ஆமாங்க இது கல்யாணங்கறது வந்துட்டு அவங்களுக்கு ஒன்ஸ் தா பண்றாங்க நா இல்லன் சொல்லல இருந்தாலு வந்துட்டு அதுக்கான செலவுகள்ல்லா வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சோ கண்ட்ரோலா வச்சிக்கிட்டா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு என் நம்ம கேட்டா கல்யாணத்துக்கு பண்ற செலவே தேவையில்லாத செலவு அழகா அம்மா அப்பா அந்த அவங்க வீட்டு பக்கோ ரெண்டு அம்மா அம்மா அப்பா நம்ம வீட்டு பக்கோ அம்மா அப்பா கொஞ்சோ அக்கம்பக்கோ இருக்கவங்க சொந்த காங்க நாலு பேர்த்த கூப்ட்டு அழகா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கோயில்ல போய் தாலி கட்டிட்டு இருக் குறவங்களுக்கெல்லா சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள எல்லா வீட்டுக்கு கூப்ட்டு மேல மொட்ட மாடில வச்சு ஏதோ ஒரு சாப்பாடு போட்டாலே முடிஞ்சு போச்சு செலவு எவ்வளவோ கம்மி ஆகு
ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுங்க அந்த அது பண்ணா போது சும்மா ஊரையே கூப்ட்டுட்டு அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கங்கறதுக்காக நம்ம கடன வாங்கி அந்த மாதிரி செஞ்சு ட்டு கல்யாணோ முடிஞ்ச கையோட அவங்க கடன்காரங்கலா வந்தா வீட்ல டென்ஷன் ஆய் கிட்டு நகை எல்லாத்தையு போய் அடமானோ வெச்சு அத வெச்சி கட்டணு அத வெச்சி திருப்பணு அதெல்லா தேவைங்களா நம்மளுக்கு ஒரு நாள் கூத்துக்காக அப்டி செஞ்சிட்டு
ஆமாங்க ஸ்வீட் மெமரிஸ்ங்குறது இருக்க வேண்டியதா அது ஒரு ஃபோட்டோல சேவ் பண்ணி வெச்சிக்லா பென் ட்ரைவ்ல போட்டு வெச்சிக்லா இல்ல நல்ல நல்ல நினைவுகள்லா வந்துட்டு நம்ம மூளைக்குள்ள தா சேவ் பண்ணிக்கணு இவ்ளோ பணத்த குடுத்து செலவு பண்ணி அந்த எல்லாத்தோட மூளைக்குள்ளயு நம்மளோட டைய நிகழ்ச்சிய சேவ் பண்ணி வெச்சுக்கணு நெனைக்கிறது ரொம்பவுமே ஒரு என்ன சொல்றது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்க்கு அதெல்லா ஒரு சாதாரணமான விஷயமா போச்சு நம்ம எல்லா நைன்ட்டிஸ்ல பிறந்தோ அதனால என்னாலைலா வந்துட்டு அவ்ளோ பெரிய செலவெல்லா ஏத்துக் வே முடியல எ கல்யாணத்துக்கே வந்துட்டு அதாங்க எ கல்யாணத்துக்கே வந்துட்டு அம்பதாயிரத்துக்கு மேலயே வந்துட்டு செலவாயிடுச்சு அதயவே வந்து நா பெரிய விஷயமா யோசிப்ப இவ்ளோ பெரிய செலவு வேண்டா ஏன்னா நானு மிடில் கிளஸ் பேஃமிலி அவரு மிடில் கிளாஸ்‌ஃபேமிலி இப்டி வேண்டா கொஞ்சோ சிம்பிளா வச்சிக்கலான் சொன்னா எங்க வீட்டுக்காரு ல இல்லல்ல கணடிப்பா மண்டபோ புடிச்சிதா நம்ம பண்ணணு அப்டின் சொல்லி பாதி பாதி செலவு போட்டாங்க நா அந்த செலவுமே வேண்டான் நினைச்ச ஏன்னா எனக்கு செலவு பண்றதுக்கு எங்கப்பா பா ருக்காரு அவருக்கு செலவு பண்றதுக்கு அவங்க அப்பா கெடையாது அவரு தா பண்ணிக்ணு அதுமே கடன் வாங்கிதா கல்யாணம் பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு கொழந்த பொற து முடிக்க வரைக்குமே அவர் கடன் கட்டிக்கிட்டே தா உக்காந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறோ தா ஃபீல் பண்ணாரு எதுக்குதா அந்த கல்யாண மண்டபத்த புடிச்சி கல்யாணோ பண்ணுமோ இருக்கு அப்டிங்கிற மாரி அவர் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரு இந்த மாரி உங்க லைஃப்ல ஏதாது உங்க வீட்ல ஃபீல் பண்ற மாரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்குங்களா
கண்டிப்பாங்க கொழந்தையோட பர்த்டேய இப்ப அவங்க பெருசா பண்றாங்க இவங்க பெருசா பண்றாங்க நம்ம சின்னதா பண்ண ஏதோ நினச் கு வாங்ளோ அப்டின்னு இல்லாதவங்களுக்கு ஏதாது வாங்கி குடுத்தாலாவது ஒரு புரோஜனங்க ஒரு புண்ணியோ கடைக்கு நம்ம இருக்கிறவங்க எல்லாத்தையு கூப்ட்டு வச்சிகிட்டு வீட் வீட்டு பக்கத்துல மேல சொந்தக்காரங்க அவங்க இவங்கன் கூப்ட்டு வச்சிக்கிட்டு அதுக்கு ஃபோட்டோ புடிக்கிறதுக்கு ஆளுக்கு வருஷ வருஷம் பர்த்டேயே நம்ம ஃபோன்ல போட்டோ புடிச்சா ஆகாதுங்ளா அதுக்கு ஆள வச் ச்சு அவரு ஃபோட்டோ புடிக்க ஆள கூப்டுட்டு வந்து அதெல்லாம் செலவு தானுங்க நா சொன்னே எவ்ளவு சொன்னாலு கேக்குறது இல்ல இப்ப ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு பசங்களுக்கும் மாத்தி மாத்தி பர்த்டே வருது ஆறு ஆறு மாசத்துலனா அந்த ஆறாறு மாசத் த்துல வர பர்த்டேக்கெல்லா ஃபோட்டோக்காரங்கள எல்லா கூப்ட்டு நம்ம அவ்ளவு செலவு செஞ்சு சொந்த பந்தங்கள் எல்லா கூப்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்கு என்னத்த சேத்து வைக்க முடியுங்க இதே கடன்ல வாங்கி இதான் செஞ்சுறோம் அடுத்த அடுத்த ஆறு மாசத்துக்கு அந்த கடன கட்ணும் அடுத்த குழந்தைக்கு பர்த்டே வரும்போது நம்ம திரும்ப கடன் வாங்கணு எங்க வீட்ல இப்ப சொல்லி இப்பதாங்க அவரு க்கு புரியுது ஓ இதுக்காக தா சொல்றாங்க அப்டின்ட்டு நம்ம யாரு என்ன செஞ்சா என்னங்க நம்மளுக்கு நம்ம எப்டி இருக்கணும்றத நம்மதா பாத்து இது பண்ணணு அடுத்தவங்களுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணலா அது பண்ணலா இது பண்ணலா அப்டின்ட்டு அந்த குழந்தைங்களோட ஒவ்வொரு பர்த்டேயும் பர்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணு தா வேண்டாம்னு சொல்லங்க ஆனா அந்த நம்மளுக்கு நம்ம சொந்தங்க நெருங்குன நம்ம அம்மா அப்பா அவரோட அம்மா அப்பா அக்கா தங்கிச்சிங்க நம்மளுக்குள்ள பண்ணிக்கிட்டா போதுதானுங்க சும்மா ஸ்ட்ரீட் ஃபுல்லா சொல்லிட்டு அதெல்லா தேவைங்ளா
கண்டிப்பாங்க நா இதே விஷயத்த வந்துட்டு எங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தர்கிட்ட நா சொன்னே நானு இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணக்க கூடாது அப்டின்னு சொன்னப்போ அவ உதாரணத்துக்கு சொன்னா நம்ம பண்ணக்கூடாது தா நா இல்லைன்னு சொல்ல கிடையாது நம்ம என்ன பெரிய அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி அவ்ளா பெரிய கிராண்டாவா நம்ம பண்ண போறோம் நம்ம சிம்பிளா தான பண்ண போறோ அப்டின்னு சொன்னாங்க உண்மையிலுமே சொல்லப்போனா அதானியும் சரி அம்பானியும் சரி அவுங்களோட புள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவங்க ஒட்டுமொத்த செலவுல்ல அவங்களுடைய வருமானத்தை ல ஒரு பர்சன்டேஜ் அளவு தா கல்யாணத்துக்கேனு செலவு பண்ணிருக்காங்களாமா அப்டி பாத்தா நம்ம வந்து நம்மளுடைய மாசோ ஒரு வருமானம்னு போட்டோம்னா ஐம்பதாயிரம் ரூபா தா அதுல வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ்னு பாத்தா ஐயாயிர ரூபா தா இருக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய்குள்ள நம்மளால கல்யாணம் பண்ண முடியுங்களா அதனால கொஞ்சோ யோசிச்சு பேசணும் நெறைய பேர் அது யோசிக்கிறதே இல்ல
நம்ம வந்து சம்பளம் பாதிங்க ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம்னா அஞ்சு லட்சத்துக்கு நம்ம செலவு செய்வோ நம்ம வாங்குற ஐம்பதாயிரத்துல அதை ஃபுல்லா நம்ம கட்டிட்டு இருக்கணு
அதுதாங்க அது மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டே அதுதாங்க அதாவது என்ன சொல்றதுனா அ ஏழ வந்துட்டு ஓகே நம்ம ஏழ இப்படிதா இருப்போம் அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களோட வருமானத்துக்கு மேல வந்துட்டு அ செலவு பண்ணணு அப்டின்னு நெனைக்க மாட்டாங்க இதுதா நம்மளோட நெலம நம்ம இப்டிதா இருந்துட்டு போயிருவோ அப்டின்றுவாங்க அ மேல இருக்கிறவங்கள்ளா பாத்தீங்கனா ஓகே நா நெறைய சம்பாதிக்கிறே ஏ சம்பாதனையில இருந்து இத்தன பர்சன்டேஜ் செலவு பண்ணுவே அப்டின்னு அவுங்க கணக்குபோடுவாங்க இந்த மிடில் கிளாஸ் ஃபேம்லி இருக்காங்க தெரியுங்ளா அவுங்க மேல இருக்காங்ளா இல்ல கீழ போறாங்ளானே தெரியாம அவுங்களோட லைஃப் ஃபுல்லாவ்மே வந்து பாத்தீங்கனா அ கிட்டத்தட்ட அ ஒரு படிப்புக்காக ஒரு தொக குழந்தைங்களோட திருமண வாழ்க்கைக்கு ஒரு தொக வீட் க்காக ஒரு தொகைன்னு சொல்லி போட்டு அவங்க லைப் லாங் வந்துட்டு ஒரு கார்ப்ரேட் நிறுவனத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணி குடுக்குற மாதிரியே தாங்க நம்ம குரோ ஆக முடியாது அந்த நிரு வனு க்ரோ ஆக முடியு அந்த மாதிரி தா நம்மளோட மிடில் க்ளாஸ் ஃபேமிலியோட லைஃபு அதே மார் தாங்க நம்ம மேல போயிருவோ மேல போயிடுவோன்னு நெனச்
அவங்க கார் வெச்சிருக்காங்கனு நம்ம காரு வாங்குவோ அவங்க செலவு செய்றாங்கனு அடுத் த்தவங்க செலவு செய்வாங்கன்னு நம்ம செலவு செய்வோ அப்படி அப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்கள பாத்து பாத்து நம்ம வீட்ல நம்மளுக்கு நிம்மதியே இல்லாம போய்டுது எப்பப் பாத்தாலு கடன்னு காசு கட்னு அங்க கட்னு இங்க கட்னுனு வீட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷரு நம்மளுக்கு ப்ரெஷரு இதுனாலியே சண்ட பாதி வீட்ல சண்டையே இது நாலதா நீ வாங்க சொல்லுத இத சொன்ன நீ வாங்க சொல்லுத இதெல்லா வாங்கி போட்ட அப்டினு நம்மளுக்கு தேவைக்கு மீறினது அடுத்தவங்களுக்காக பகுட்டுக்காக பண்ணி இதே சண்டை பெரிய சண்டையில போய் வுட்டுறதுங்க நம்மளுக்கு என்ன தேவையோ மொதலெல்லா வந்து நம்மளுக்கு படிக்க வெக்க அவ்ளோ காசு செலவு பண்றதில்ல அதனால அந்த காசுல அவங்க சின்னதுலேர்ந்து வேல செய்யிறத கல்யாணத்துக்காக வெச்சாங்க இப்போ வந்து கொழந்திங்ளுக்கு படிப்புக்காகவே நம்ம லட்சக்கணக்குல செலவு செஞ்சுட்ருக்கோ அப்போ அந்த செலவு கூட நம்ம கொழந்திகளுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி ஃப்யூச்சர்ல அவங்க படிக்க போற படிப்புக்குன்னு நம்ம சேத்தி வெக்கணு இல்லீங்ளா இந்த மாதிரி தேவையில்லாத செலவ நம்ம ஜாஸ்தி செஞ்சுட்டு போய்ட்டே இருந்தோன்னா எந்த எதுல வந்து நம்ம அந்த காசு சேத்து வெக்க முடியு எப்பிடி நம்ம சேத்து வெக்க முடியுதுங்க அதுவு ஒருத்த வே வேல செஞ்சு நம்ம நாலு பேரு அஞ்சு பேரு ஃபேமிலி ரன் பண்ணுன்னா அது ரொம்ப கஷ்ட மிடில் க்ளாஸ்கல்லா இன்னு சொல்லவே வேண்டாங்க நம்ம நெலமெல்லா ரொம்ப மோசமான நெலம தா
ஆமாங்க நீங்க சொன்ன மாரி அதிகமா வந்துட்டு படிப்புக்குனே நம்ம செலவு பண்றோ அ ஒரு பெஸ்ட்டான படிப்பு வேணு பெஸ்டான படிப்பு வேணுன்னு சொல்லி போட்டு நம்ம என்ன ஐ சி எஸ் சி சிலபஸா கொண்டு போய் படிக்க வெக்க போறோ எப்படி பாத்தாலுமே நம்ம மெட்ரிகுலேஷன்தா படிக்க வெக்க போறோ அவுங்களுக்கு அதுக்குண்டான நாலே ஜ் என்னவோ அப்படித்தா வளர போது நாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோ இந்தளவுக்கு நம்ம இந்த நம்ம கொஞ்சொ முன்னேறிதா இருக்கோ ஆனா இப்ப இருக்கிற புள்ளைங்கள்ளா பேரண்ஸெல்லா வந்துட் டு அத மீன் பண்றதே கெடையாது கொஞ்சு பெரிய லெவல்ல படிக்க வெக்கணுன் நெனைக்கிறாங்க செரி ம் அவுங்கவுங்க இஷ்டோ ஒன்னுமே பண்ணிக்
ஆமாங்க ஆமாங்க
செரிங்க எனக்கு கொஞ்சொ வேல இருக்கு நா உங்களுக்கு திரும்ப கால் பண்ட்டுங்ளா
ஆ செரிங்க